கே கீழே போட்ருப்பே ஆல்ரெடி போன் பாதி உசுர்ல இருக்கு
ஏ
ஆமாடி தூக்கி ஃபோனல்ல ரெண்டு மூணா ஆக்யாச்சு அப்பறம் சட்ட எங்க வீட்ல இல்லையா
புரியில்ல
சட்ட எங்க
ஆ அப்புற வந்து வேலக்கு போயிருந்தாரு இன்னு வந்துட்டுல
ம்
செம கிளைமேட்யா
நல்லா இருக்குடி கொஞ்ச நாளாவே இப்டி தா ருக்கு நல்லாரிக்கு
ம் ஹில்ஸ் ஸ்டேஷன்லா போனா செம்மையாருக்கு
சூப்பரா இருக்கு செம என்ஜாய் பண்லா
ஆமா
இன்றி நம்ம போலாண்டி டைம் இருக்குடி
போலா நம் போறதுக்கு முன்னாடி நல்லா வெயில் அடிச்சு கொளுத்தி அப்டி இருக்கு
போலா நம்ம போலா நம்மளுக்கு இல்லாத்ததா இப்படிதா எல்லா ப்ளனு போடுவோ டி ஆ இங்க அந்த பிள்ளைக்கு டைமே கெடைக்காது டி எப்பிட்ரி நம்ம மீட் பண்ணுவோ
அந்த புள்ள எங்க அந்த பிள்ள இங்க வ இந்த ஊருக்கு வந்ததே லேட் வந்து சி செய்ய வந்துட்டு நீ அங்க கல்யாணோ அது இதுன் பிஸில இருந்துச்சு
ம்
அதுக்கப்புறோ நா சொன்னடி
கேட்டா நம்ம பிஸியா இருக்கோ நம்ம மறந்துட்டோங்கிறா
டி நா சொல்ல அன்னைக்கு நா நா சொன்னல்ல டி இந்த மா போலா அப்டின்ட்டு அப்ப அந்த பிள்ள என்ட்ட சொல்லுச்சு இல்லடி நா கேக்கனு டி நா கேக்குற நாளைக்கு வேலைக்கு போகுமா அந்த அண்ணன்ட்ட அன்னிக்கு வேலைக்கு போகுமான் தெர்லடி நா கேட்டு சொல்ற ஆ சே கேக்குதா
ஆ கேக்குது யார்ட்ட கேக்கணுமாம்மா
அந்தண்ணன்ட்ட அ அப்ப கேட்டு சொல்றன்டி நாளைக்கி வேலைக்கி போகுமான் தெர்ல நா சொல்ற அப்டின்னா நானு சேரின் சொல்லி விட்டுட்ட மறுநாள்
அவங்க இல்லனாலு பரவால்ல நம்ம போலான் தான சொல்ட்ட
அது அந்த புள்ள கேக்குமாமா ஏய் அவங்க அக்காலா வந்துருக்காங்கடி
ஓ ஓ ஓ
ம் வந்திருந்தாங்க அதுக்கப்றோ சொல்லுது டேய் நா கேக்கவே மறந்து ட்ட ஆனா அவங்க லீவ் தா எடுத்து லீவ்ல தா இருந்தாங்களாமா கக்க மறந்துருச்சாம அந்த புள்ள
என்னடி இது இன்னலருந்து அவ க்ளஸுக்கு போய்ரு பா என்ன பண்றது
சேரி உடு நம்ம பாக்கலா
நா அப்பறோ இங் இருவத்தாறாந்தேதிலு நீயு போயிருவ இருவத்தொம்பதா
ம் ஆமா
அதுலருந்து நீயு போயிருவ அவளோதா எனக்கு இன்னு ரெண்டு வயசு இருக்கு
ம்
ம் போய்க்கலா பொறுமையா
ம் ம்‌ எங்க இருக்க
வீட்லதா இருக்க உள்ளதா இருக்க
சௌண்ட் எதோ கேக்குது
அது வெளிய
ஓ ஊருக்கெல்லா போலயா நீ
எங்கயுமே போல இங்கயே த இருக்க
ம்
கடுப்பா இருக்கு செம போரு பேசாம ஏன்டா முடிஞ்சு ட்டோன்ட்ருக்கு இப்போ
ம் ம்
அங்கயாச்சு போய் ஒட்டுக்காவாச்சி ஆடிட்டு இருந்திருப்போ
ம்
ஏ ஓ நேத்து பாத்து க்ரவுண்ட்ல நின்னுட்டு இருந்தாரு பாத்து நான் அந்த பிள்ளயு போய் பேசுனோ பேசினப்போமா வாங்க நல்லாருக்கீங்ளா அப்டிங்கேட்டாரு சார் நல்லாருக்கோ சார் நீங்க எப்டி இருக்கீங்க அப்டினுட்டே அப்போ நல்லா இருக் கமா அப்டின்னாரு அவங்க ஒய்ஃப்பு ஊரு இங்க பக்கத்துல தாண்டி ரின்ஸ்சி ஒரு எடத்துக்கு போகுதுல்ல
ஆமா ஆமா
அ
ஆ
அங்கதானாமா
சொன்னாரா அவுரு
சொன்னாரு ஏ எங்க ஊராச்சே அப்டின்ச்சு அப்பிடிங்ளா சே ரிங்க அப்டி சொன்னோ அப்றோ அந்த பிள்ள கேட்டுச்சு அந்த பொய்யி ஃப்ரெண்டா எப்டின்னு கேட்டாரு அப்போ முழிச் சிதா சேரிமா சேரிமா பொய்யி இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க அப்டின் கேட்டாரு இந்த மாரி இது வாங்கிட் போறக் தா சார் வந்தோ அப்டின்னா சேரி சேரின் குறு குறு குறுன் பாத்தாரு
ம் கல்யாணம் ஆயிருக்குடி
ஆ
கல்யாணமாயிருச்சுன்னே
இன்னொன்னு ஒன்னு டியர் வித் கேரிஸ்
எனக் என்ன தெரிமா மா இப்பிடியே ஆக்கிட்டாங்க ஹைட்டா ஒரு புள்ள டென்த்துல நம்ம கூட படிச்சதுல்ல
ஆமா
அந்த பிள்ளைட்ட பேசும்போது அந்த பிள்ள கேட்டுச்சுடி உனக்கு வந்து டென்த்து மட்டு இருந்த ஸ்கூல் லைஃப் புடிச்சதா இல்ல லெவன்த்து டொல்த்து புடிச்சதா அப்டின்ச்சா நா சொன்ன எனக்கு லெவன்த்து, டொல்த்து தான புடிச்சத் புடிச்சது அந்த ஃபே அந்த லைஃப் தா புடிக்காதது அந்த லைஃப் தா அப்டின்னே அப்ப ஏன்டி அப்டின்ச்சி நெறையா அடியு அந்த ஆ அந்த இது கேப் எல்லா வாங்குனே அப்பறோ நெறைய இவங்க கூடயு அப்டிதா செட் ஆனது அதுதா நெறையா மெம்ரீஸ்சு இருக்கு அப்டின்னே அப்ப என்னல்லா பண்ணீய அப்டின்ச்சு நாங்க இங்க கிளாஸ்குள்ளயே உக்கார மாட்டோ ஒரு ஒரு கிளாஸ்குள்ளயா போய் உக்காருவோ அப்பறோ பனிஷ்மெண்ட் வாங்குவோ ஸ்டேஜ் மேல போவோ கொஞ்ச நல்லாருப்போ ம்
கேமரா வெச்சுட் போயிருச்
கேமரா வெச்சு அந்த வீடியோல எங்யோ நம்ம உக்காந்து எப்டி போஸ் குடுத்துட்ருந்தோ ஞாபோ இருக்கா
அந்த புல் ஒன்னு தூக்கி செரியான நோட்ஸ் இல்ல அதெல்லா
அ ஆமா
அடி எனக் அடி ஞாபோ இருக்கா
சிடிக்க வெச்சு எ என்னமெல்லா பண்ணிருக்கோ நம்ப சிரிச்சு அடி வாங்கி திட்டு வாங்கி வெளிய நின்னு அங்க போயி அ பசங் கூட சண்ட போட்டு பசங்கள திட் டி அ பசங்கள திட்டி பசங்க நம்மள திட்டி நம்ம மிஸ்ச திட்டி மிஸ்ஸ நம்மள திட்டி மிஸ்சு கூட சண்டைக்கு போய் எண்ணமல்லா பண்ணிருக்கோ ஆயம்மக்கா கூட சண்டைக்கு போயி வாட்ச்சு மேன் கூட சண்டைக்கு அய்யோ அய்யோ எல்லார் கூடயு சண்டக்கி போ முடியு நம்மல்லா அலும்பு
வடக்கிட்ட அதென்ன விட அந்த ரெக்கார்டு இப்பவு இரு க்கிடி வடக்கிட்டு பேசனா ரெகார்ட்டு நீ கேட்டில்ல உன்
ஆமாமா
கேப்பியல்ல அது அப்டியே இருக்கு நா உனக்கு அனுப்புற பாரு அப்புறம் ஏன் அப்றமேல்
ம் சேரி சேரி அத அப்டியே வை செரியா எதா அழிச்சிறாத
இருக்கட்டு மெமரீஸ்
இல்ல திடீனு எதோ ஃபுல்லா இருக்கு ஸ்பேஸ் இல்லன்னு அழிச்சிராதன்ன
ஐய்ய நீ சொல்லுவ அ இப்ப சொல்லு அப்டின்போ அப்டி இல்ல இப்டி நா எதுவு பண்ணல என் ஃப்ரெண்ட்ஸு அப்டின்னுச்சு அதுவா எனக்கு அது கேட்டு செரியான சிரிப்பு தனியா உக்காந்து சிரிச்சிட்டு இருந்த திடீனு கேட்டு
அ
அங்க வெச்சு அடிச்சு வேற வேற நானு வரணு வரணு வரணுன்னு நெனைச்சிட்டே இருக்க வரவே முடில
நீ எல்லா மனசு வெ எங்க
ஜிம்க்கு போலான்டிருக்க
அ இங்க எங்க வீட்டுக்கிட்ட இருக்கு இங்க அந்த புள்ள இருக்கல்ல வீட்டு பக்கத்துல ஒரு புள்ள
யா ஆமா அவ போராலா
அ அந்த புள்ளயு போறன்ட்டு இருந்ச்சு
போலான்ட்ருக்கேன் அவ என் கசின் வரன்னு சொன்னாலா செ போலா அப்டின்னு சொன்னோ தெர்ல என்னன்னு தெர்ல அவ இந்த வருஷோ ட்ராப்பு டி
ம் செரி செரி
அனால என்னாச்சு
என்னடி
ஏன் நீ யே இப்ப திடீனு இப்டிதாக்கு அமைதி ஆயிட்ட
நா அமைதியாகல நானு சார்ஜ் போட்டிருந்தனா அப்ப சார்ஜ் எவ்ளோ இருக்குன்னு பாக்கறக்கு இப்டி பாத்த
அதா அதா இதே இந்த ஃபோனயேதா நோண்டிட்டே உக்காண்ட்டிருக்க அந்த ஃபோன் கைல கூட கெடைக்கறதில்ல போல
ஏ இந்த ஃபோன நா எடுக்கறதில்ல பெருசா
அவோ
அ எப்டி பாப்ப எதா மெசேஜ் வந்துச்சுனா பாப்ப ரிப்ளை பண்ணுவ அது ஒய் ஃபை வந்து ஆன்லே இருக்கறனால இப்ப நீயே எனக் மெசேஜ் பண்ண வெச்சுகோ டபிள் டிக்தா வரு ஆனா ஃபோன நா எங்யோ வெச்சிருப்ப
ம் அந்தப்புள்ள போயிருச்சா உன் தங்கச்சி
போ அவளா போய்ட்டா
ஓ அவங்களுக்கு ஸ்கூல் இருக்குல்ல
ஸ்கூல் இருக்குல்ல அதுனால சாம அலந்து ம் எங்க பாட்டி இன்னிக் தா போச்சு வீட்டுக்கே
இங்கதா இருந்தாங்களா இவ்ளோ நாளு
ஆ
இவ்ளோ நாள் இங்கதா இருந்தாங்களா
ஆமா
அழுகிட்ட
எங்க மாமாவோட வய்ஃப் வந்துட்டு செகிண் மேரேஜ் தான எங்க மாமா வைஃப் தே சொல்லிருக்கேன்ல கொழந்த கூட இருக்குடி அப்டின்ட்டு அது என்னது ச்சினா எங்க எங்க அம்மோட அப்பா மவுத்தானா அ மவுத்தானா அன்னிக் கெந்தப் அந்த பொம்பள வீட்ல இருக் தெரியுமா
அய்யயோ
வீட்ல வந்து உக்காந்துருச்சு கல்யாணம்ல ஆகல ஆன வந்து உக்காந்திருக்கா அப்பவே என்ன என்ன பேசனாங்க என்ன இது இங் வந்து உகான்ட்ருக்கா அப்டின்ட்டு அப்ப என்ன சொன்னாங்க ஆ நா வந் எங்க பாட்டிய வந்து அவுங்க பாத்துக்குவாங்க மூத்தாகுற முட்டு அவுங்களே பாத்துக்குவாங்க அப்பளதா சொன்னாங்க அப்டி சொல்லிதா கல்யாண பணி வெச்சதே அபறோ இங்க வந்துருச்சிடி பெர்னனிக்கி இங் பெர்னாலைக்கு முன்னாடில இருந்து இங்கதா இருக்கே செரி திரிப் அங்க போறதுக் இங்கு ஃபோன் பண்ணதுக்கு சொல்லுது தயவு செஞ்சு நீங்க இங்கெல்லா வந்துராத் னியு உங்களல்ல நா பாத்க் முடியாதுன்னு சொல்லுதுடி
அய்யய்யோ அப்ப இப்ப எங்க போய்ருக்காங்க
அவங்க வீட்டுக்கு தா போய்ருக்காங்க
அங் கொடும பண்ண மாட்டாங்களா அப்போ
வாய்ஸ் இது ஸ்பீக்கர்ல போட்ருக்கு நானு இப்டி உக்காண்ட்ருக்கே எங் அம்மாவு இ ருக்கே பீ சொல்லுது மா நாங்க வரே அப்டினதுக்கு எனக்கு தெரியாது எனக்கு தெரியாதுமா நீங்க உங்க பையன்ட்ட கேளுங்கன் என்ன உன் பையன்ட்ட கேளுங்கற நாயதுக் கேக்கணு நா இப்போ வறே அப்பினதுக்கு அது ம் அ தயவு செஞ்சு வந்துராதீங்க என்னல்லா உங்களல்லா பாத்துக்க முடியாது அப்டி சொல்லிடுச்சு மூஞ்சு அடிச்ச மதி
அயய்யோ பாவோ
அ அதுக்கப்றோ சம சண்ட அதுக்கப்புற திருப்புயு அவுங்க என்ன சொல்லிருக்காங்க செகண்ட் மேரேஜ் பண்ண ஒய்ஃபு உங்க அம்மாவ் பத்துக்குற மாதி இருந்தா நா வரமாட்ட உங்க வீட்டுக்கு என்ன வந்து டிவோஸ் பண்ணிரு
அய்யய்யோ
அப்டி சொல்லியிருக்கணு அ இவங்க இவ்ரு எப்டின்னா அவ் வயஃபு வந் பாக்மெயில் நல்ல ப்ளாக்மெய்லு நீ பண்ணிப்ப நா கொழந்தைய எதையோ பண்ணிருவே இல்ல நா எதோ
இப்டி ஒரே நிம்ஷோ இரு கூப்புறே ஒரே நிம்ஷோ ஒரே நிம்ஷோ